ஹலோ ஹலோ
ஆ சொல்லுங்க மேம் ஆ சொல்லுங் மேம்
கேக்குதா மேம் நம் பேசுற்து
ஆ கேக்குது மேம் சொல்லுங்க மேம்
கொட
ஓகே மேம்
எப்டி
நல்லார்க்க மேம் நீங்க எப்டி இருக்கீங்க ஆ சொல்லுங்க மேம்
ஆ எப்டி
ஆ மேம் கேக்குது மேம் கேக்குது மேம் ஸ் நல்லார்க்க மேம் நீங்க எப்டி இருக்கீங்க ஹலோ மேம்
ஆ மேம் கேக்குது மேம் சொல்லுங்க மேம்
ஆ ப்ரோ
ஆ மேம் கேக்குது மேம் சொல்லுங்க மேம்
இந்த க்ளாஸ் முடிச்சி பாரு ஹலோ ஹலோ
ஆ மேம் சொல்லுங் மேம் கேக்குது மேம்
ஆ ஒன்னுல்ல மேம் இப்ப லாஸ்ட் இயர் அவ முடிச்ட்டாங்க இல்லையா க்ளாஸே அடுத்தது இப்ப ஹையர் க்ளாஸ் போக போறாங்க ஸோ வந்து இந்த இயர்லந்து அவங்க என்ன வந்து நெக்ஸ்ட்யியர்க்கு வந்து உட் டெவலப் பண்ணிட்டு போணு அப்டின் சொல்லி எ நாங்க ஒவ்வொரு கொழந்தைக்கா கால் பண்ணி சொல்லின்ருக்கோ என்னென்ன இம்ப்ரூவ்மன் பண்ணனு ஆ என்னன்ன வந்து அவங்க கிட்ட பெஸ்ட்டா இருக்கு அத இன்னு எப்டி டெவலப் பண்ணணு என்னன்னல்லா குறைக்கணு அப்டின் சொல்லிட்டு அத பத்தி சொல்லிட்லாந்தா மேம் இப்ப கால் பண்ண நீங்க இப்ப ஃப்ரீயா இருக்கீங்ளா மேம் உங்க கிட்ட ஒரு டென் மினிட்ஸ் பேசிக்கலாமா
ஆப்ச்சு அ நா ஃபிரியாதா மேம் இருக்கே நீங்க பேசுங்க மேம்
ஆ ஓகே மேம் யா ஓகே ஃபஸ்ட்டு உங்கள் பாப்பாவ பத்தி நா ப்ளஸ்ஸ சொல்லிட்ற அவ வந்து ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கு அவ கிட்ட நறைய யார் காது எதாவ்து ஒண்ணுன்னா ஃபஸ்ஸல்லா அவ போய் இப்பா அதுக்த்றம் வந்து ரொம்ப ச்சுத்தி கொஞ்சு துரு துருன்னு இருப்பா ஆம் இத வந்து ப்ளஸ்லியு எடுத்துக்லாம் மைனஸ்லியு எடுத்துக்லா ரொம்ப நாட்டிக்கு வேற அதே மாரி தப்புன்னா தப்பு அது மண்டாரா இருந்தாலு சரி யார் ஃப்ரெண்ஸா இருந்தாலு சரி அவ இத தப்பு பண்ணானா தப்பு பண்ணா ஆ இது தப்பு பண்ணல அவ கரக்ட்டு அப்டின்னா அதையு கரக்டா சொல்லிடுவா சோம் இதெல்லா அவளோட ப்ளஸ்ஸு ஆம் என்ன சொல்றது ஃபுட் ஷேரிங்காருக்கட்டு அ ஒரு வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் ஹேரிங்காருக்கட்டு யார் கிட் இ இவக்கிட்ட இருந்து ச்சுனா ஃபஸ்ட்டாளா இவ தா கொண்டு வந்து குடுப்பா ஏங்கிட்ட இருக்குமேம் இந்தாங்க அப்டின் சொல்லிட்டு சோ அந்த விஷயத்துல சோ சோ சோ குட் இத வந்து ரொம்ப வந்து இப்டே நீங்க கண்டின்யூ பண்ணி கொண்டு போகணு நெக்ஸ்ட்டு வந்து சுட்டின் பா சுட்டி அது வந்து கொஞ்சோ வாலுத்தனத்த கொஞ்சோ கொறச்சிக்கிட்டா நல்லா இருக்கோ ஏனா ஒரு எடத்துல கொஞ்ச நேரன் கூட ஓ உ்க்கார மாட்டா ஆம் அதே மாத்ரி வந்து கேம்ஸ் அவுட்டோர் கேம்ஸ் எல்லா கேம்ஸ்ல்யுமே சூப்பரா பர்ஃபார்ம் பண்றா கேம்ஸ் பளாட விட் தா இன்னிக்கு ஃபுல்லா வெளாட்ருப்பா அந்த அளவுக்கு அம் ஆ கேம்ஸ் மேல அவ்ளோ இன்ட்ரஸ்ட்டு அதே மாத்ரி ஒரு கொஷ்ஷின் கொடுத்து மைனஸன் பாத்தா ஒரு கொஷ்ஷன கொடுத்து படிமா அப்டின் ச ஒன்னொன்னா படிச்சி எழுதிடுவா நெக்ஸ்ட் டைும்மு அதே கொஷினுப் குடுத்து படிச்சு எழுத சொன்னா படிச்சு எழுதிடுவா ஆனா தேட் டைம் குடுக்கும் போது ரீ கால் பண்ணாம ரிமைண் பண்ணி எழுது அப்டின் சொன்னா அத பண்ண மாட்டேங்றா அந்த புக் எடுத்து திருப்பி அத பாத்தா மட்டுன்தா அத வந்து எழுதுறா அத ரீகலக்ட் பண்றது ரொம்ப முக்யு ஏன்னா இயர் எண்டுல அவங்க ஹோல் புக்கு எழுத போறாங்க அப்போ அது கஷ்டமாய்டு எல்லாத்யு திருப்பி திருப்பி படிச்சுட்டு உக்காந்துட்டுந்தா டைம் இருக்காது மண்டைய்ல ஃபஸ்ட்டு நிக்கவு நிக்காது எவ்ளோ மண்டைய்லே திக்க முடியு அதனால இதுதா அவளோட மைனஸன் பாத்தா ஆ அதே மாதிரி இன்னொன்னு ஆம் ஸ்டடிஸ் வைஸ் இத சொல்லிட்டே அதே மாரி இப்போ ஒரு கொஷின்னு ஒரு கொஷின்னா படிக்ணும்ங்கறா ஒரு புக்கு ஃபுல்லா ஒரு புக்கு ஒர் லெசன் எடுத் த்து படிமா ஃபுல்லா அப்டின்னா அது கஷ்டோ ஏன்னா இவ்ளோ குடுத்துர்க்கீங்க இவ்ளோ குடுத்துர்க்கீங்கன் நம்ப்ளே கொஷின் கேக்கற்து சோ வந்து அவ அது வந்து கிட் யர்க்க மைனஸ் மேம்
ஓகே மேம்
கெது
கேக்குது மேம் கேக்குது மேம் ஆ மேம் கேக்குது மேம் சொல்லுங்க மேம்
ஆ இது வந்து அவ்ளோட அம் அது வந்து இது வந்து அவ்ளோட ஸ்டடி ஸ்டடிஸ் வைஸ் வந்து அவளோட ப்ரச்சன இது நெக்ஸ்ட்டு வந்து என்னது சொன்னன்னா ஃபுட்டு ஃபுட்டுல நீங்க வந்து நம்ப எல்லா நாளுமே ஹெல்தி ஃபுட்ட குடுக்க முடியாது சில நேரு நம்பள்க்கு ஏத்தா மாதிரி அத வந்து என்னப் பண்ணுவோ சில நேரோ ஒரு எமர்ஜென்சிக்கி என்ன பண்றது அப்டின் சொல்லிட்டு பிஸ்கட்ஸோ கேக்கோ ஏதோ ஒண்ணு போட்டு குடுக்றோனா அதுதா ஃபஸ்ட்டு காலி பண்றாங்க இந்த ஹெல்த்தியா ஃப்ரூட்ஸு நட்சு அதுக்கப்றோ வந்து இந்த சுண்டல் அதெல்லா நம்ம குடுத்தோனா அதல்லா வந்து எடுக்கற்தே கடையாது பசங்க நா அதூ இவ பட்டி க்குலரா அந்த டிஃபன் பாக்ஸ ஓப்பனே பண்றது கடையாது அ சோ அதனால வந்து நெறை ஹெல்த்தியா குடுங்க ஏன்னா நா வந்து அவளப் பாட் பாக்றே கொஞ்ச நேரோ வெளாடனுனே வந்த ஒன்னே டயட் ஆய்ட்றா ஒடம்ப்று ஒடனே டயட் ஆய்டுது சோனி போ ஒடம்ல வந்து ஹல்த்தியா சாப்ட்டா தான் அந்த இமியூனிட்டி வரு அது இல்ல அவளுக்கு அதனால ஹெல்த்தியா குடுங்க ஏன்னா நெக்ஸ்ட் இயர் போக போறது ஹையர் கிளாஸ்ஸு இன்னு நெறய புக்ஸு தூக்கிட்டு ஸ்டெப்ஸு ஏறணு ஸ்டெப்ஸ் ஏறணு இதுக் க்கே டயர்ட் ஆயிட்டானா அப்றம் படிக்கிறது எப்டி மைண்ட்ல நிக்கும் அப்றம் அணிமிக்க ஆயிட்டானா ஹெல்த் து ஸ்யுஸ் வர ஆரம்பிச்சிரும் அப்றம் ஸ்டடிஸ்ல கவனம் வச்சுக்க முடியாது சோ ம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க இப்ப வீட்ல இருக்கும் போதே வந்து நெறைய ஹெல்த் தியான ஃபுட்ஸ் கொடுங்க ஃபுரூட்ஸ் நெறைய கொடுங்க வெயில் டைம்ன்றதுனால தண்ணி இளநீர் நெறைய கொடுங்க அவளுக்கு மோர் கொடுங்க அ இதெல்லா வந்து கண்டிப்பா குடுத்தீங்கன்னாதா அவ ஓரளவுக்கு இம்யூனிட்டி அப்ப அவர் வரு நல்லா வெளாட விடுங்க வெளியே போய் நல்லா வெளயாடட்டு ஓடி ஏன்னா அவளுக்கு அது ரொம்ப புடிக்கு ஓடி ஆடி வெளாடட்டும் சன்ஸ் லைட் வந்து மேல படட்டும் ஏன்னா வேற எங்கேயுமே நம்ம இங்கு அந்த எனர்ஜி கெடைக்காது சன்லைட்ல கெடைக்கற எனர்ஜி சோ வந்து அத பண்ணுங்க அப்றம் வந்து வேற என்ன அவகிட்ட சொல்ற விஷயோனா ஆ மத்தபடி வேற எதுமே சொல்றதுக்கு இல்ல ஏன்னா இந்த வருஷோ ஃபுல்லா நா பாத்தது வரையு இதுதான் அவ கி ட்ட என்ன‌ நா கோத்ரூ பண்ணது அ இப்ப வந்து எ நா அவள என்ன கோ கோத்துரூ பன்ன சொல்லிட்டே உங்களுக்கு இந்த இயர் ஃபுல்லா எங்க கூட டிராவல் பண்ணிருக்கீங்க நாங்க என்ன சேஞ்ச் பண்ணிக்கணு என்ன வந்து இன்னு டெவலப் பண்ணு உங்களுக்கு புடிச்ச விஷயோ எது இது புடிக்கல அப்டின்றத நீங்க சொ ன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு மேம்
புடிச்ச விஷயோனா நீங்க நல்லா ஸ்பெஷல் கேர் எடுத்து பாத்துக்கறீங்க மேம் அதெல்லா ஓகே பட் கொஞ்சோ கம்யூனிகேஷன் இது மட்டு கொஞ்சோ இம்ப்ரூவ் பண்ண பாருங்க பிகாஸ் இங்கிலீஷ் கம்யூனி கேஷன் தா கொஞ்சோ லே கிங்கா இருக்கு அவகிட்ட அதுக்கப்புறோ மத்தபடி எல்லா ஓகே அப் புறோ வந்து நல்லா பேசுவா இங்கியு வீட்டுக்கு வந்துட்டு ஃபோன்லதா எப்ப பாத்தாலு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே பேசிட்ருக்கா என்ன பேசுறான்னு எனக்கு தெர்ல அவ கிளாஸ்ல எப்டி இருக்கான்னு எனக்கு தெரியு பிகாஸ் அது உங்களுக்கு தான் தெரியு நீங்கதா அவள ஃபுல்லா கோத்ரூ ப ண்றது இங்க வீட்டுக்கு வந்தோனே பேசிட்டேதா இருக்கா ஸ்கூல் போயிட்டு வந்தோனே ஃபோன் தா எடுத்து அது நடந்தது பேசலா சொன்னாலு கேக்க மாட்டேன்றா ஃபோன் கொஞ்ச நெறையா இது பண்றா நா சொன்னா அவ்ளோ இது கேட்க மாட்டேன்றா நீங்க அதனால ஸ்கூலுக்கு வருமா நெக்ஸ்ட் டைம்லா நீங்க கொஞ்சோ ப்ரெஷர் பண்ணி சொன்னா கொஞ்சோ அதுல இது பண்ணு ஸ்டடிஸ் ஓரிகின்னு செரி அவ வந்து என்னன்னா படிச்சா நல்லா படிக்கலா பட் படிக்க மாட்டேன்றா எக்ஸ்ட்ரா வந்து இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணாம படிச்ச வரைக்கு போது அவ்ளோ எடுத்தா போது மார்க் ச அப்டின்னு அவளே ஃபிக்ஸ் பண்ட்டு அவளே அந்த அப்டியே மெயின்டென் பண்றா எது கேட்டாலு எனக்கு தெரியு தெரியு அப்டின்னு சொல்ட்டு அவ மேலே ஓவர் கான்ஃபிடென்ட் வச்சு இது பண்ணிட்டு இருக்கா அது அப் அப்றோ இன்னொரு விஷயோனா சாப்பாடு சா பாடு வந்து மெயின் வந்து ஸ்கூல் கொடுத்துட்டா நீங்க ஏதாவது போர்ஸ் பண்றதுனாலும் கம்ப்லிட் பண்ணன்னனு சொல்லிட்டு சாப்டுவ வீட்ல இருக்கும் போது சுத்தமாவே சாப்டவே மாட்டேன்றா அது இப்ப இந்த வெயிலுக்குல்லாம் சுத்தமாவே எதுவுமே சாப்டமா எது கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி டி வியே தான் பாத்துட்டு இருக்கா எப்பழுமே மார்னிங் ஏஞ்சோனி நைட்டு துங்க டிவி முன்னாடி உக்காந்துட்ருக்கா வெளியவு போமாட்டா வெளாட மாட்டேன்றா எது செய் மாட்டன்றா கேட்டா லீவ் லீ்வு இந்த ஒன் மந்த் லீவ் இருக்குனால நா இப்டிதா இருக்கணு ஸ்கூல் போனா திருப் பே ஸ்டாட் ஆய்ரு அப்டின் சொல்ட்டு அந்த ஒரு இதுல அப்டே இது பண்ணிட்ருக்கா அதுலா நெக்ஸ்ட் டைம் நீங்க வரும்போது நீங்கதா கொஞ்சோ எக்ஸ்ட்ரா இது பண்ணி சொல் கொன் நீங்க சொன்னா எல்லார்மே கேக் குறாங்க பசங்க பொறுத்து வரைக்கும் டீச்சர் சொன்னாதா கொஞ்சு பயோ இருக்கு பேரன்ஸ் கிட்டவிட உங்ககிட்ட கொஞ்சோ பயம் இருக்கு ஐ கெம்ல நீங்க சொன்ன அது ஓகே ஒபே பண்ணல நெக்ஸ் டே வந்து போனா நீங்க ஃப்ரெண்ஸ் முன்னாடி வச்சி எதாத் கேப் பீங்க அப்டின் சொல்ட்டு அந்த ஒரு ஃபியரு இருக்கு அவங்ககிட்ட அது மட்டு கொஞ்சோ இது பண்ணுங்க மா அவன்கிட்ட
ஓகே மேம் ஓகே மேம் கண்டிப்பா மேம் இத நா கண்டிப்பா நா வந்து நோட் பண்ணிட்டு நான் சொல்றே நெக்ஸ் ஏ மா வரமாட்டா வேற மன்ட்டா தா இருந்தாலு நாங்க கண்டிப்பா பேசிப்போ சொல்லிப்போ ஏன்னா எங்க செட்ட அப்டே ஹேண்ட ஓவர் கண்ட்ரோல்லியா அத்னால கண்டிப் ப்பா வந்து நாங்க இத வந்து பேசுவோ ஆ து ஒன்னு ப்ரச்சன இல்ல மேம் அ அப்றம் வந்து ஆஃபிஸ் ரூம் வந்து மண்டே டு ஃப்ரைடே ஓபன்ல இருக்கு ஈ சாட்டடே சண்டே ஸ்லீவு எங்கள்க்கு ஸ்கூல் தா லீவே தவர ஆம் இது ஆஃபீஸ் ரூம் ஓப்பன்ல தா இருக்கு நீங்க ஃபீஸ் கட்றதா இருந்தாலு சரி ஆம் அ மேபி வேற என்ன அ புக்ஸு நோட்ஸ் எல்லா வாங்கிக்கற்தாலு சரி நீங்க வந்து தன் மார்னிங் டென் டு போஃர் வர்யு ஓபன்ல இருக்கு நீங்க வந்து அத கலெக் பண்ணிக்பே கலெக் பண்ணிக்கோங்க மேம் அதுக்கப்றோ உங்க சின்ன பையனு இங்க படிக் க்கிறாரு நினைக் இப இ சாரி சின்ன பைய இருக்கான் நெனைக்கிறே அவங்கள்க்கு ஆமா நீயு நீங்க இங்க சேர் த்தீங்னா ரொம்ப நல்லார்க்கு ரெண்டு பேரு வந்து ஒன்னா வந்துட்டு போகுற்த்துக்கு ஈஸியா இருக்கு உங்களுக்கு டைமிங் ஆ மிச்சமாகு சோ வந்து அவனையு இங்க சே இத கன்சிடர் பண்ணுங்க மேம்
ஓகே மேம் கண்டிப்பா மேம் கண்டிப்பாய் பா பாக்குறே பாத்தா ரெண்டு பேரு நீங்க சொன்ன மாரி ரெண்டு போ ஒன்னா போட் ட எனக்கு கொண்டு வந்துஸ் கூட்டிட் வரக்கே இ சன் பிக்கப் பண்றக்கு ஈசியா இருக்கு கே மேம்
டீப்பா ஓகே மேம் உங்களோட ட ப்ரீஷியஸ்யான டைம வேல்யூ பெளான டைம்மு எங்கள்க்காக இந்த டைம் எங்க ஃபீட்பேக் கொடுக்கத்துக்கு ஸ்பெண் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப அ டேங்க்ஸ் மம் ஆய் இது நா சொன்னதல்லா நறையா அவகிட்ட சொல்லுங்க ஆ படிக்க வைங்க ந்யூஸ் பேப்பர் படிக்க வைங்க டிவில ந்யூஸ் சேனல்ல கீழ பூறா அந்த ரன்னிங் லட்டர்ஸ தமிழார் க்கட்டுஸ இங்க்லீஷா இருக்கட்டு அட படிக்க வைங்க ஆ இன்னு வந்து அவள்க்கு வந்து உம் அந்த ரீடிங்ஸ் ஸ்கில் இன்னு இம்ப்ரூவ் ஆகு மாக்ஸ் எல்லா போடவைய்யி இப்ப நறைய வந்து கேம்ப் எல்லா வருது அபேகஸ் காப் அப்டி இப்டின் சொல்லிட்டு சோ அதெல்லாமே மேம் வந்து அ பார்ட்டிஸ்பேட் பண்ண வைங்க உம் அப் உங்க்ளோட அ நல்லக் டைம்ம எனக்கு குடுத்ததுக்கு டேங்க்யூ ஸோ மச் மேம் ஹவ் வே நைஸ் டே வெச்சிறே மேம் டேங்க்யூ